ஹலோ
மாலை வணக்கோங்க ஹலோ
கேக்குது சொல்லுங்க
ஆ மாலை வணக்கம்ஸ் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி பேச்லா
உங்க விருப்போதா எந்த தலைப்பு எதுவாருந்தாலு ஓகேதா
என்னாதுங்க
உங்க விருப்பம் எது வேணா
எது வேணாலு பேச்லாமா சேரிங்க மழை நீர் சேகரிப்பு பத்தி பேசலாமுங்ளா
மழை நீர் சேகரிப்பா ஓகே
நீங்க மழை நீர் சேகரிப்பு பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆ இப்ப இருக்ற ஜென்ரேஷனுக்கு அது கொஞ்சோ நல்லா இருக்குனு நெனைக்கிறே ஏனா வந்து தண்ணி எல்லா இப்போலோ அவ்ளோவா கெடைக்றது இல்ல எங்கையு
ஆமாங்க ஆனா மழை நீர் சேகரிப் பு இருந்தாதா இப்ப இருக்க காலகட்டத்துக்ல தண்ணிங்ற ஒன்னு ரொம்ப இம்ப்பார்டன் ஆயிடுச்சுங்க ஆ இப்பெல்லா பாத்திங்ன்னா அமில மழைதா அதிக பேஞ்சிட்ருக்கு அதனால ஓரளவுக்குனாது மழ மழை நீர் இருந்ததா நம்ளால விவசாயோ பாக்க முடியு இப்பெல்லா பாத்து அந்த காலத் திலல்லா கெணத்துலல்லாலா மேலாலியே தண்ணி வரு ஆனா பாத்திங்க அப்டின்னா தண்ணி இப்பெல்லா பாத் பாத்திங்ன்னா அடிமட்டத்துக்கு போனா கூட தண்ணி நமக்கு கெடைக்க மாட்டேக்குதுங்க
ஆமா கரெட்டு
ப ஆனா மழை நீீர் சேகரிப்பு இருந்துதுன்னா இப்ப நெகிழிப்பைலா பயன்படுத்துறனால மழை நீர் வந்து பூமிக் குள்ளெயே போ மாட்டக்கிதுங்க
ஆமா அந்த இதெல்லா போகா ஆ ஃபுல்லா வந்து மேலே ஸ்டெக் ஆயிறதுனால வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு
ம் தண்ணி உள்ள போ மாட்டக்கிதுங்க மேலையு பாத் தீங்னா ம அப்சர்வ் பண்ணி ஆகாயத்துக்கூ போக மாட்டக்கிதுங்க
ஆமா மழையு வரமாட்டந்து அது இல்லாம மலவு வெட்டிக்காங்களா
ஆமாங்க ஆமாங்க ஏனா இப்ப மரங்களு அதிக வெட்டர் வெட்ற வெட்டிறாய்ங்களா அதுனால மழ பாத் தீங்க அப்டின்னா ம் தண்ணி உறிஞ்சு தண்ணி உறிஞ்சு மழ வந்து மேல அப்சோர் ஆகிதா மேல போகுது மரொ அதிக வெட்டுறனாலயு பாத்தீங்னா மழையு அதிக பொழியறதில்ல கரெக்டான சீசனு க்கு மழ காலத்தப்ப மழ பேய்றதே கெடையாது
ஆமா இப்பல்லா ரொம்ப கஷ்டந்தா மழலா எப்பயாச்சு வருது சுத்தமா வரமாட்டன்து இந்தடலா
அ நகரபுரத்துலல்லா பாத்தீங்னா அதிக இப்பல்லா மழை நீர் சேகரிப்பு ரொம்ப பண்ண ஆரமிச்சுட்டாங்க அந்த போர்லெலா பாத்தீங்ன்னா தண்ணியே வர மாட்டேக்கிதுங்ளா அதுனால மழை நீர் சேகரிப்பு பண்ண ஆரமிச்சுட்டாங்க மொட் டமாடில தண்ணி ஊத்துற தண்ணி ஊத்தி கீழ வந்து பூமிக்குள்ள போற மாரி அ பூமிக்குள்ள வந்து கூழாங்கல்லு இதெல்லா போட்டு வச்சிர்றாங்களா அதுல பாத்தீங்னா மழை நீர் வந்து நல்லா சேகரிக்கப்படுது சேகரிச்சு நல்லா ஓரளவுக்கு ஒங்களுக்கு போர் தண்ணிய காப்பாத்திக்கிறாங்கங்க
ஓக்கேச்சு அத பீயூரிஃபைர் பண்ணி தனியா எடுத்துகாங்க
ஆ உள்ள போயிருச்சுனாலே அப்பா தண்ணி உள்ள போயிருக்கு மழ இன்னைக்கு பொழியு அப்டின்னு நெனச்சுகிறாங்க
ஆமா ஆமா
ஆ ஆமாங்க ஆனா மழைநீர் சேகரிப்பு ரொம்ப முக்யமானது ஏனா மரோ செடி கொடி இந்த பட் டிக்காட்லலா பாத்தீங்கன்னா மழ பேஞ்சா மட் டுந்தா இந்த கம்பு கேழ்வரகு சோளோ இது எல்லாமே போடுவாங்க மழ பேய்லேன்னா எதுமே போட மாட்டாங்க
ஆமா எ அப்டிதா நீங்கல்லா வந்து வில்லேஜ் சைட் தானா
ஆ ஆமாங்க நா வில்லேஜு சைடு தாங்க
ஓக்கே ஒக்கே
நாங்கலா மழப் மழ பெய்யலேனாலு நாங்க விவசாயம் பண்ணுவோங்க இருந்தாலு நானு எங் க பெரியம்மா வூட்டு சைட்லலா பாத்தீங்கனா மழ பெஞ்சா மட்டுந்தா விவசாயம் பண்ணுவாங்க நாங்க பாத்தீங்ன்னா காவேரி பாய்ற எடத்துல இருக்கோ அப்டிங்கைல எங்களுக்கு தண்ணி எப் போதுமே இருந்துகிட்டேதா இருக்கூ
இப்ப காவேரினாலே தண்ணி தெற தெறக்க மாட்றாங்லே அப்
இல்லல்ல இங் தண்ணி பாத்தீங்ன்னா வந்துகிட்டேதா இருக்கூ
அப்டிங்களா இல்லே இப்போ வந்து பிரெச்சன போயிட்டுருக்கே தெரியுமா உங்களுக்கு
ஆ ஆமாங்க காவேரியில தண் அ எப்புடியோனு தண்ணி வந்து விவசாயத்துக்கு வந்துருங்க எங்களுக்கு ஆமாங்க குடிநீரூ அதேதா
ம் காவேரி
ஆனா தண்ணி ப தண்ணிர் பட்றுப்பாடு பாத்தீங்னா நார்மல் டேஸ்ல காலைல ஒரு தரவ சாந்திர ஒரு தரவ தண்ணி வந்துகிட்டே இருக்கு தண்ணி நெறைய பாஞ்சப்ப இப்ப பாத்தீங்னா மூண் நாளக்கி ஒருக்க நால் நாளக்கி ஒருக்க இது மாரிதா தண்ணி விர்றாங்க
தண்ணி வந்து கொ ஆ கொழா குடிக்கிற தண்ணியா இல்ல
குடிக்கிற தண்ணியு அதே மாரீதா விவசாயத்துக் பாத்தீங்னா எப்பொழ்துமே தண்ணி போய்கிட் டுதாங்க இருக்கு விவசா
விவசாயத்துகு ஓகே குடிநீர் வந்து மூண் நாளக்கி ஒ தடவ வருமா
ஆ ஆமாங்க
ஒகே ஒகே அப்றொ எப்டி ஓ தண்ணி சேமிச்சு வச்சிப்பீங்ளா
என்னதுங்க
தண்ணி குடிக்க வந்து சேமிச்சு வச்சுப்பீங்ளா?
ஆமாங்க ச நாங்க வந்து டேங்க்ல ஏத்தி வச்சுப்போங்க டேங்க்ல ஏத்தி வச்சுட்டம்னா போது அப்பப்பக்கி நாங்க எடுத்துப்போங்க அ ஹா அ ப்புல்லா எது ஆகாதுங்க நாங்க இருக்கறது பாட்டங்னா மரொ சுத்தி இருக்கு மரொ இருக்கனால வெயில் அந்த லெவலுக்கு டேங்குகு அடிக்காது ஜில்லுனேதா தண்ணி வரு வெயிலாலாலா இருக்காதுங்க
ஓ ஒங்க ஏரியால்லா இப்போ வெயில் அவ்ளவா இல்லியா இல்ல
வெயில்லா இருக்குங்க வெயில்லா போட்டு கொளுத்தூ மதிய டைம்லயல்லா சாந்திர ஆச்சுன்னா நல்லா இருக்குங்க நார்மலாயிக்கு
ஓகே இப்ப அந் டேங்க்லந்து தண்ணி வருதுல்ல டாரக்ட்டா வந்து தண்ணி புடிப்பிங்ளா இல்ல பியூரிஃபை பண்ணி அப்றோ
இல்லெல்லங்க பியூரிஃபை பண்ணிப்போங்க
ஓகே
இது தண்ணி நல்லா வந்துச்சு பாக்க தெளிவா இருக்கு அப்டின்னா நாங்க அப்புடியே புடுச்சு வச்சு குடிச்சுப்போங்க தண்ணி தெளிவா வராது சம்டைம்ஸ்லா மழ பெ மழ காலம்னு வச்சுக்கோங்க தண்ணி எல்லா பாத்தீங்னா கசடா வரு
ஓகே
மண்ணு வந்து அந்த செகப்பு மண் இருக்குன் சொல்வாங்கல்ல அதோட கலந்து தண்ணி வரு அந்த மாரி வர டைம்ல நாங்க பியூரிஃபை பண்ணிதாங்க குடிக்கனு
ஓகே ஓகே
அ ஒங்க சைட்ல இது மாரி காவேரியாங்க இல்ல வைகைங்ளா
இல்ல இங்க வந்து அப்டிலா இல்ல வில்லேஜ் தா
செரிங்க கம்மாய் இது மாரி இருக்குல்ல
இல்ல அந்த மார்லா எதுவுல்ல போர்தா இங்கலா
செரி செரிங்க
அந்த மாரி
போர் தண்ணி நீங்க டே ஃபில்ட்ரு பண்ணியாங்க இல்ல டேரக்டாவே குடிச்சு குடிப்பீங்களா?
போர் தண்ணி வந்து ஃபில்ட்ராயி தா வரு
செரி செரிங்க
ம் இங்க வந்து இங்கெந்து ஃபில்ட்ராயி டேங்க்குக் போயிட்டு டேங்க்லெந்து பொழாக்கு வரும்மோது அந்த கொழால வருல்ல தண்ணி அப்போ வந்து அத வெடிகட்டி தா குடிப்பா
செரி செரிங்க ஆனா நல்லா இருக்குல்ல போர் தண்ணி நா நார்மலா குடி நார்மலாவே அப்டியே டேரக்டா குடிக்கலா
ஆமா நல்லாதா இருக்கு போர் தண்ணி வந்து அவ்ளோ டஸ்ட் வராது மண்ணு அவ்ளவா இருக்காது
ஆ ஆமாங்க கொஞ்சொ தொவக்கு அவ்ளதா
ஆமா லைட்டா
ம்
இப்போ இங்க வீ அங்க களனி எல்லா பாத்தீங்கன்னா வந்து போர்த் தண்ணி நல்லா இருக்கு சில்லுன்னு இருக்கு அது வந்து டேரக்ட்டா வந்து மணல் இருக்குல்ல மணல் இருந்து வரு அந்த தண்ணி
செரி செரிங்க
ஆ அது நல்லா இருக்கு இங்க கொழா தண்ணிய விட அங்க நல்லா இருக்கு
செரிங்க செரிங்க இன்னக்கி எப்டிங்க போச்சி சாப்ட்டீங்களா
ஆ சாப்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டேங்க
ஓகே என்ன பண்றீங்க ஆ சாப்ட்டே சாப்ட்டே
செரி செரிங்க நா தோச சாப்ட்டேங்க நீங்க
இப்ப சாப்ட்டீங்களா தோச
ஆ ஆமாங்க நா சீக்கிரமாவே சாப்ட்டு சீக்கிரமாவே தூங்கிருவேங்க
ஒரு எட்டு மணிக்கி தூங்கிடுவீங்களா
ஆ ஆமாங்க எட்டு எட்ரை ஒம்போது மணி ஆயிருங்க சீக்கரோ தூங்கி ஆ எந்திரிக்கிறது பாத் தீங்கன்னா காலேல ஒரு நாலு மணி அஞ்சி மணிக்குல்லா எந்ச்சிருவேங்க
ஓகே ஓகே அப்ப பரவால்லா நாலு மணிக்கி எந்திச்சி என்ன பண்ணுவீங்க
நா எக்சசைஸ்ஸு யோகா இதெல்லாமே பண்ணுவேங்க ஆ ஆமாங்க
ஓ ஓகே ஓகே பரவால்ல உங்களுக்கு எப்டி மேரேஜ் ஆயிர்ச்சா இல்ல
என்னங்க
உங்களுக்கு மேரேஜ் ஆயிர்ச்சா இல்ல இல்லியா இன்னு
நா அன் மேரிட்டுங்க
ஓகே ஓகே அப்ப ப்ரொபைல் யாரோ இருந்தாங்களே அப்ப நீங்க இல்லையா அது
எந்த ப்ரொஃப் ஆ நா இல்லங்க அது
ஓகே ஓகே பரவால்ல பர நீங்க காலேஜ் பண்ணிருக்கீங்களா காலேஜ் பண்ணிருக்கீங்களா
ஆ ஆமாங்க பண்ணிருக்கேங்க
இப்பதா முடிச்சீங்களா இல்ல
நா முடிச்சி ரெண்டு வருஷோ ஆகுதுங்க காலேஜ்லா முடிச்சி
ஓ வீட்டுலதா இருக்கீங்களா இப்போ
ஆ ஆமாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு இப்பதா முடிச்சே இந்த இந்த வருஷந்தா முடிச்சே காலேஜ்
செரி செரிங்க
நீங்க என்ன பண்ணீங்க காலேஜ்ல
நா காலேஜ் பாத்திங்னா பட்ட படிப்பு படிச்சிருக்கேங்க பிஜி
ம் பிஜி அதா என்ன பண்ணீங்க பிஜில என்ன பண்ணிங்க கேட்ட
கம் எம் கம் முடிச்சிருக்கேங்க ஆ ஆமாங்க நீங்க
இல்ல ரெண்டு டிகிரி பண்ணிருக்கிங்கள அப்றோ எதுக்கு சும்மா இருக்கீங்க ஏதாச்சு ஒர்க் போலாம்ல
போணுங்க போய்க்லா
ஓகே ஓகே
நா ஒன் இயர் ஒர்க் பண்ணேங்க ஒர்க் பண்ணிட்டு ஆ ஆமாங்க நா பாத்திங்ன்னா ஒரு கார்ப்ரேட் கம்பெனியில வேல செஞ்சேங்க
இல்ல அக்கவுண்டென்ட் அக்கவுண்டாவா
ம் அக்கவுண்டென்ட்டாவு ஒரு சிக்ஸ் மன்த் ஒர்க் பண்ணேங்க அப்பறோ இந்த சர்வீசஸ்காக மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவாங்க தெரியுங்களா அந்த டெலிகாலிங் கடையாதுங்க மியூச்சுவல்ஃபண்ஸ் சர்வீசஸ்
நூச்சல் ஃபண் ஆ ஆமா ஆமா
கேள்விப்பட்டிருக்கிங்களா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அ அதுக் க்கான சர்வீசஸ்லா நாங்க ப்ரெவைட் பண்ணிட்ருப்போங்க அதிகம் மியூச்சுவல் ஃபண்ட் தானங்க பண்ணிட்ருக்காங்க எல்லாருமே
ஆ ஆமா ஆமா மியூச்சுவல் ஃபண்ட் தா அதுக் ஆனா
ரிங்ளா மியூச்சுவல்னா ஏனா அதுல தான ரிட்டன் மினிமம் டுவல் டூ ஃப்பிட்டின் பர்சண்டேஜ் கேச்சட்ருக்கு
அப்டிங்களா நம்ம அந்தளவுக்கு இன்வெஸ் பண்ல இது வரைக்கு இதுகு மேல இன்வெஸ் பண்ணுவோ
சரி சரிங்க
நேரா இன்னு ஒர்க்ல்லா போல நானு இப்பதா வந்து காலேஜ் முடிச்சிருக்க நெக்ஸ்ட்டு வந்து ஆ கரஸ்ல வந்து பிஜி போட்லான்னு இருக்க
வெரி குட் சூப்பருங்க சூப்பருங்க என்ன நீங்க யூ ஜி முடிச்சிருக்கிங்க
பீ சி ஏ ஆ உங்க தெரிமா அத பத்தி ஏதாச்சு
ஆ அக்கௌண்ட்ஸிங்ளா நம்ப மேஜர் தான நீங்க
அக்கௌண்ட்ஸ் தா பண்ண ஆமா கரெட்டு
கோண்ட்ஸ்சுமே வரு சேம் டைம்சு ம் ம் ம்
ஆ காலேஜ்ல வந்து ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் பத்தி தா வரு அது ஆமா கோடிங் வந்து ரிலேட் அந்த அப்டி தா வரு எனக்
சே சேரிங்க
ம் ட்ரிப்லா போயிருக்கிங்ளா காலேஜ்ல
என்னாதுங்க
ட்ரிப் ட்ரிப்பு
ஆ ட்ரிப்பலா நா போய்ருகேங்க ஊட்டி போனோ அப்றோ ஃபேக்ட்ரிஸ்லா நெறைய பாத் தங்க அப்றோ பெங்ளூர்ல அந்த மைசூர் சேண்டல் சோப் க்ரியேட் பண்ணுவாங்லைங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு போனே
ஓ ஒங்கள்கு ஐ வி
ஆ ஐ வி லா கூப்ட்டு போனாங்க உங்களுக்குங்க
நா காலேஜ்ஜில போனதுல்ல ஐ வி போய்ருக்க அது வந் சும்மா ஒன் டே அவ்ள்தா ஏதோ ஒரு கம்பெனி அது மேக்சிம வந்து எங்க டிப் பாட்மண்ட்ல அவ்ளோவா ஐ வி வந்து செட் ஆவாது ஏனா வந்து க மோஸ்ட்டா வந்து இந்த புரோகிராமிங் கம்பெனி அந்த மாரி ஏதாச்சு கூட்டிட்டு போயிருபாங்க
சேரி சேரிங்க
நாங்க வந்து ஏரியா பசங்க கூட போயிருப்போ ட்ரிப்லா பேங்ளூர் கேரளா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி
சரி சரிங்க ஓன் ட்ரிப்பா நீங்க போயிருப்பீங்க இல்லைங்ளா
ஆமா ஆமா ஒன் ட்ரிப் தா
சேரி சேரிங்க நல்லாருக்கு ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போறதெல்லா
ஆமா ஃப்ரெண்ட்ஸோட போறது நல்லாதா இருக்கு ஆமா அது ஒரு தனி அனுபவோ ஃபேமிலி போனா ஃபேமிலி கூட போனா அது அவ்ளோவா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா நல்லாருக்கு
ஆமாங்க
ஓகே நீங்க எங்க சேலம் பண்
சேரிங்க அ நம்ள மே மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திப்போங்க
ஓகே ஓகே தேங்க் யூ